வணக்கம்
சொல்லுங்கம்மா நல்லா கெம்பா
தோழி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருட காலமா முடி கொட்டுதல் வந்து அதிகமா இருக்கு
உம்
அது வந்து எனக்கு இந்த பிரச்சனை எப்டி ஆரம்ச்சிது அப்டினா எனக்கு வந்து கழுத்து வலி வந்து ஏற்பட்டது அதற்காக சில ஆ மாத்திரைகள் வந்து கட்டாயமாக சாப்ட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு
செரி
காரணமாக ஒடம்பு சூடு ஏற்பட்டதனால எனக்கு முடி கொட்டுதல் வந்து அதிகமா வந்து இருக்கு தோழி இது எப்டி தவிர் கில்லாம்
அத வந்து நீங் மொதல்ல இல்ல அப் முடி கொட்டறது நாலோ நெறைய கொட் ட்டுதா ஒரு நாளைக்கொரு நூறு நூத்தம்பது முடி கொட்டுதா எப்டி கொட்டுது
அதாவது தலைக்கு ஆஹ் தலைக்கி குளிக்கிற அன்னைக்கு சிக்கல்லா எடுத்தோ அப்டின் னா நமக்கு கொத்தா கொட்டுற மாரி இருக்கு தோழி இல்ல அப்டின்னா ஒரு நாலஞ்சு முடி டி நம்ம தல வாரும்போது ஒரு ஆறு ஏழு முடி அ ந்த மாரி வந்து தினம் தோறும் கொட்ட தா செய்யுது
ஆஹ்
அதுக்கப்புற சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவ வந்து முடி வெட்டிட்டு வந்தே முடி வெட்டனா திரும்ப நல்லா வளரும்ன் சொன்னாங்கன் அதுக்கப்புற ஓரளவுக்கு வளந்தது இருந்தாலு இப் ப திரும்ப வந்து முடி வந்து கொட்டதா செய்து சரி அதுதா ஏதாவ இது எண்ணெய் தயாரிக்லாமா அது என்ன பண்ணலாம்
இல்ல இல்ல சொல்றே அதுக்கு சொல்யூஷன் சொல்றே நீங்க என்ன பண்ணனு முதல்ல இந்த கழுத்துக்கு உண்டமவா தா பாத்து என்ன மெடிசன் சாப்பிட்டீங்ளோ அது வந்து எதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமா
இல்ல இப்ப வந்து எல்லா மெடிசன்ஸமே நிப்பாட்டிட்டோ தோழி இப்ப எதுவுமே சாப்டறது இல்ல
சேரி அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க அஹ் தெனமு வந்து இந்த பேரிச்சம்பழோ மாதுளம்பழோ இதெல்லா டெய்லி எடுத்துக்கணு ஒடம்புல ஹீமோகுளோபின் கம்மியானாலோ அயன் சத்து கம்மியானாலோ இல்லே இந்த முடி வந்து இந்த ரூட் ருக்கு இல்லியா அது வீக்கா வீக்கா ஆயிட்டாலும் முடி கொட்றது வரு இல்ல ஒடம்பு வந்து ரொம்போ சூடாயி ட்டு பொடுகு இருக்கு பொடுகு மண்டேலே ஒட்டின்டுருக்கு சொரிஞ்சாதா பொடுகு உதுரு அந்த மாரி பொடுகு ஃபாமாயிருந்தா முடி கட்டாயமா கொட்டு
ஓ பொடுகு ஒன்னு இருக்கிற மாரி தெர்ல தோழி
கண்ணுக்கு தெரியாது அது ஒரு ஃபங்கஸ்ஸு
ம் ம்
தமிழ்ல அது உதிர்ர அதனா அப்டி பண்ணினா துகள் துகழா உதர்றத்னால இதுக்கு பொடுகுன் பேரு வெச்ட்டாங்க
ம் ம் ம்
ஃபங்கஸ் நம்ம மண்டைலியே படிஞ்சிரு போது அது நம்ப உட நம்ம நார்மலா நார்மல் சீட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணின்டுருக் க்கும்போது அது நமக்கு வந் தெரியாது
ம்
ரொம்போ ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்டின்னாக்கா இதெல்லா வந்து வெளில வர வாய்ப்புண்டு டெட் செல் தா அதெல்லா இந்த இறந்த செல்கள் தா போட் டுகா வெளில வருது வேற ஒண்ணுல்ல பயப்பட வேண்டா
சரிங்க தோழி
இதுக்கு வந்து நா நல்ல சத்துள்ள ஆகார எடுத்துகணு டெய்லீ ஒரு கீர சாப்புன்னு கம்பல்சரி பழோ சாப்புன்னு எந்த பழமாருந்தாலு டெய்லீ ஒரு கப்பு பழொ அந்த மாரி எ குனு அப்றோ இந்த இந்த மஞ்ச கரிசிலாங்கண்ணி கீர அப்புறோ பொன்னாங்கண்ணி கீர அறக்கீர மருதாணி கருவேப்பில இதெல்லாத்தையு ஒரு ஒரு கை எடுத்து அ நல்லா தண்ணி ரொம்ப விடாம அரைக்கனு சட்னிக்கு கரெக் ரக்கிற மாரி அரைக்கனு சட்னி விட கொஞ்சோ தளரவே அரச்சுிக்கலா அரச்சிட்டு ஒரு வடிகட்டில போட்டினா எல்லாம் ஜூஸ் எல்லா எறங்கு நல்ல ஒரு கப்பு ஜூஸ் வந்ததுன்னா அந்த ஒரு கப்பு ஜூஸ்க்கு நீ தேங்காய் எண்ணயே வச்சுக்கலா ஏனா ஒரு சிலருக்கு நல்லெண்ண ஒத்துக்காது தேங்கா ஒரு கப்பு கெடச்சதுன்னா அந்த ஒரு கப்பு தேங்கா எண்ணெ ஃபஸ்ட் தேங்கா எண்ணெய ஒரு இரும்பு கடாயல அடுப்பு பத்த வ சி அதுல வச்சி ஆ ஒரு கப்பு தேங்காய் எண்ணய அதுல விடணும் என்னன்ன லைட்டா சூடாநகிடி நொர நொறையா வர ஆரம்பிக்கும் அந்த டைம்ல இந்த அரச்சு வச்சா இருக்கோ பாரு இந்த த தண்ணி அந்த வடிகட்டன நீரு அத அதுல விட்டா கொஞ்ச சள சள சளன்னு சத்த வரு பயந்துக்க கூடாது சிம்ல வச்சு தெறிக்காம சிம்ல வச்சு நல்லா காச்சும்போது யப்ப எண்ண எல்லா நல்லா கிரீன் கலர்ல ஆகு கிரீன் கலர் ஆயிட் கலர் மாறு அந்த டைம்ல வேம்பாலம் பட்டன்னு விக்குது அத வந்து ந நல்லா ம் ஆஹ் இந்த கொஞ்சோ இடிச்சுட்டு அத கொஞ்சோ அதுல போட்டுட்ணு அதயு அதுல போட்டீங்ன்னா அது கலர் மாறு இதுல வந்து நீங் க இந்த அரைக்கும் போதே நெல்லிக்கா கூட போட்டுக்கலா நெல்லிக்கா வந்து இளநறையும் தடுக்கு முடி உதிர்வையு காப்பாத்தும் நல்ல நாலு நெல்லிக்காவயு ந பல்லு பல்லா நறுக் க்கி போட்டு அரச்சு அதையு அதுல சேத் கொதிக்க வச்சு தண்ணி ந நல்லா எண்ணெ மேல வரு இந்த கசண்டெல்லா கீழே நின்னுடு தண்ணி தண்ணி ஓச அடங்கின் னாலே என்ன செட் ஆயிடுத்துன்னு அர்த்தம் அந்த டைம்ல வேம்பாலம் பட்டையு போட்டுட்டு மூட கூடாது மூடினா அந்த த அந்த ஆவி தட்டுல படிஞ்சு அந்த தண்ணி பட்டு பட்டு அந்த எண்ணெ சீக்கிரோ கெட்டு போயிடு
உம் உம்
தே வைக்கணு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வைக்கணு மறுநாள் அத அப்படியே வடிகட்டி அஹ் அந்த எண்ணெய வந்து நீங்க டெய்லி தலைக்கு தொடடைச்சிட்டு வரும்போது முடி உதிர்வு கட் கட்டுக்குள்ள வரு முடியு வளரு
ஓ செரிங்க தோழி செரிங்க
நீங்க எல்லா ஒரு கட்டு கட்டு கூட வாங்க வேண்டா எல்லா ஒரு ஒரு பிடி நீங்க வாங்கி ஃப்ரிட்ஜில வச்சு க்கோங்கா ஃபர்ஸ்ட்டு செய்யு போது ஒரு ஒரு கை ஒரு ஒரு கை போடுங்க எல்லா சம அளவு போடுங்க இதுல வந் து கருஞ்சீரகோ வெந்த யோ இதெல்லா வந்து நல்லா வருத்துட்டு பொடி பண்ணி கூட நீங்க இதல போட்லா நல்லா மிக்சில நல்லா நைசா பொடி பண்ணிட்டு இறக்கற தருவாயில அதையும் போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு நாள் ஊருது இல்லையா அப்போ உங்களுக்கு நல்லா செட் ஆயிடு மறுநாள் அத வ டிச்சிட்டு அந்த விழுத வந்து தலைக்கு தேச்சி குளிக்கும்போது கொயட் தல ஃபுல்லா அப்ளே பண்ணி ஒரு பத்து நிம்ஷம் ஊர வச்சிட்டு குளிச்சிருங்க அந்த கசடு நம்ம வேஸ் பண்ண வேண்டா செரியா அது வாரத்துல ஒரு நாள் பண்ணிக்கோங்க ஃப்ரி ட்ஜ் இருந்ததுன்னா அந்த கசட வழிச்சு ஒரு டப்பால போட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கோங்க வாரத்துல ஒரு நாள் அதுல தலைக்கு குளிங்க அந்த ஒடம்பு சூடெல்லா இறங்கிடும் உங்களுக்கு நல்ல ஒரு முடி வந்து ஒ ஒரு மாசத்துக்கு மேல ஆகு வளர்றதுக்கு ஏனா இது ஒரு மாசம் ஃபுல் ஒரு மாசோ ஃபுல்லா நீங்க தொடச்சி தொடச்சுன் வரும்போதுதா அது கொஞ்ச ஒரு ஒரு இன்ச்சாவது வளரு ஆ ப கண்ணுக்கு தெரியாது அது வளர்ற வித ஆனாக்கா கட்டாயமா உங்களுக்கு நல்ல ரிசல்டு கிடைக்கு அது அதே மா ரி இன்னொன்னு சொல்லி தரே ஆஹ் ஒ ரு ஒரு ஒரு ஸ்பூன்ன பச்சரிசி ஒரு ஸ்பூன் வெந் தையோ ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகோ வாரத்துல ரெண் டு நாளு காலைல ஆறு மணி க்கு கொஞ்ச தண்ணில ஊற வெச்சுருங்க நல்லா ரெண்டவர் ஊரட் டு ஊறுனத்துக்கப்புறோ அந்த தண்ணிய தனியா வடிச்சிட்டு அத வந்து மிக்சியில நல்லா நைசா அரச்சு தலைக்கு பேக் போடுங்க கால்த்துக்கு மட்டு பேக் போடுங்க போட்டுட்டு ஒரு பத் து நிமிஷோ ஊறினா போவே ஏனா உங்களுக்கு வந்து சைனஸ் இருந்ததுன்னா வெந்தயம் எல்லா ஒத்து வராது குளிர்ச்சி ஆயிடு தலைவலி வந்துடு அதனால அஞ்சுல இருந்து பத்து நிமிஷோ ஊறி ன்ன போறு அதுக்கப்புறோ நல்லா தலைய வந் ந்து அந்த த தண்ணி எடுத்து வெச்சுருக்கீங்கல்ல அந்த தண்ணிலப் கொஞ்ச ஷாம்பூ வுட்டு வாஷ் பண்ணுங்க முடியு நல்லா சாஃப்டா சில்கியா ஆயிடு தலையில அழுக்கு போயிடு அ தலமுடி வளர்றதுக்கு நெறைய தூண்டுதலா இருக்கு
நிச்சியமா தோழி இன்னிக்
இது வாரத்துல ஒரு நாள் பண்ணுங்க உங்க ஒடம்புக்கு வந் து ஒத்து வருதுன்னுக்கா ரெண்டு நாள் பண்ணுங்க
பண்ணணு நிச்சியமா தோழி இங்க வந்து என் என்ன பண்ணணு அப்டின்னா ஆ மருதானி செம்பருத்தி கருவேப்புல மூணு மட் டு போட்டு அப்பிடியே பச்சையா போட்டறது தோழி தேங்கா எண்ணெய வந்து நல்லா காய வெச்சுட்டு
ம்
இந்த இலைகளலெல்லா சுத்தம் செஞ்சி இந்த மூன்று இலைகளு அதுல வந்து போட்டு
ஆ
இது வந்து நல்லா கொதிச்சுனியா அந்த எசன்ஸ் வந்து உள்ள தேங்கா எண்ணெயில எறங்குள்ள தோழி எறங்குனதுக்கப் அப்புறோ அத வந்து வ டி கட்டி பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தோ என்னுடைய கணவரு மகனு வந்து அந்த எண்ணெதா இது பண்ணுவாங்க அது எனக்கு குளுர்ச்சியா இருந்ததுன் சொல்லிட்டு நா பயன்படுத்தல ஆனா அத இப்ப கொஞ்ச நாளா இப்ப முடி அதிகமா கொட் ற்றனால நா தற்காலிகமா அந்த எண்ணெ வந்து பயன்படுத்திட்டு இருக் கே தோழி அது கூட நா நிச்சயமா நீங்க சொன்னதையு வந்து நா பயன்படுத்தி பாக் கறே அதுக்கப்புற வந் வாரத்துக்கு ஒரு தடவ மொதல்ல வந்து நல்லெண்ண தேச்சு நல்லெண்ணெ குளியல் வந்து பண்ணிட்டு இருந்தே தோழி இப்ப வேலை பழு காரணமா அத வந்து பண்றது இல்ல மாசத்துக்கு ஒரு தடவ பண்றதே அதிசயமா ஆயிடுச்சு
ம் ம்
இப்ப வந்து நம்ம கைபேசி கணினி இதெல்லா அதிகமாப் பயன்படுத்துறது அதுக்கப்புற வந் து வந்து வேலை விஷியமா வந்துட்டு நெறைய பக்க அலச்சல் அதனால ஏற்படக்கூடிய உடல் சூடும் வந்து காரண ஆயிடுச்சு சோ நிச்சயமா வந்துட் ட்டு அந்த நல்லெண்ணை குளியல் போட்டுட் டுருந்த வரைக்கு ஓரளவுக்கு வந்து முடி கொட்டதுல்லங்கிற இது வந்துட்டு கம்மியா தா இருந்துச்சு தோழி
ஆ ஹ
நல்ல நீங்க சொன்ன முறைகளையு நிச்சயமா இதையு சேர்த்து நா வந்து பின்பற்றி பாக்கறே தோழி
சேரி
நீங்கள் சொன்ன பேக்கு வந்து அப்ளை பண்ணி பாக்கறோ
பாருங்கோ
என்னயு வந்து பயன்படுத்
அந்த எண்ணெயில வந்து ஜடா மஞ்சள்னு ஒரு பொருள் இருக்கு அதுவு ரோஸ்மேரி இன்னொன்னு இருக்கு அது ரெண்டு வந்து உங்களுக்கு அங்க கெடைக்கிறது கஷ் டோ நா அப்டி எப்பாவது நா வர வரும் வாய்ப்பு கெடைச்சதுன்னா நா வாங்கின்னு வந்து தரே அதையு போட்டு நா காச்சி வச்சுன் ங்கன்னா இன்னு நெறைய கூடுதல் பலன் கெடைக்கு உங்களுக்கு
நிச்சயமா தோழி நிச்சயமா உம் ஏன்னா இன்னைக்கு வந்து சொன்னாங்க தோழி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட இப்ப முடி வளரதுக்கு நெறையா எண்ணெய்கள் எல்லா விக்கிறாங்க அப்படின்டு
உம்
னா அந்த மாரி வாங்குறப்ப நமக்கு தெரியாது அதுல என்ன பொருள் இருக்கு அது நமக்கு ஒத்துக்குமா அப்டிங்கறத் துவு வந்து நமக்கு வந்து தெரியாது ஏன்னா அதுல நெறைய கெமிக்கல்ஸ் தா வந்துட்டு கலக்குறாங்க அதனாலதா ஆ சரி நம்ம இயற்கையான முறையில மொதல்ல வந்து ஒரு ஏழு எட்டு வருடத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்தது சொல்லி அப்ப வந் ந்து இந்துலேக்கா பிர்ங்கானு சொல்லிட்டு ஒரு எண்ணெ அது வந்து பயன்படுத்தினே தோழி அது வந்து உண்மையாவே நல்ல ரிசல்ட் குடுத் - தது ஆனா வந்து தி ஆ பாத்தீங்கன்னா ஒரு கையடக்க பாட் சோ வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுக்கு முன்னாடியே அது வந்து நானூற்றி ஐம்பது ஐநூறு ரூபாய்
அப்பா
மத்தாலா நம்ம வாங்குறோ அப்டின்னா அதெல்லா வந்து பயங்கர கூடுதல் விலையாய் இருந்தது ஆனா அது ஒரு ஒரு பாட்டில் ஐநூறு ரூவா அந்த ஒரு பாட்டில் பயன்படுத்தினாலுமே அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுத்து தோழியானா ஒரு நம்ம கால்புல தட்டுற வர மாதிரி லேயர் லேயரா குடுத்துட்டுருந்தோ க அத அப்ளை பண்ணும்போது து ஆ பண்ணும் போது நமக்கு அந்த முடி வளர்ச்சி ஒரு ஐந்தாறு நாட்கள்லயே வந்து நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சது தோழி. அதுக்கப்புற நா வந்து தொடர்ந்து இந்த இதுல ஆம்லா எண்ணெய்னு சொல் அல்ல தோழி அது வந்து பயன்படுத் திட்டுருந்த தோழி போன வருடம் எல்லா ஒரு வருட அதுதா பயன்படுத்திட்டு இருந்தே ஆம்வேல வாங்கி. அதுமே வந்துட்டு நல்ல ரிசல்ட் குடுத்தது. அது வந்து உங்களுக்கு எரநூறு எம் எல் பாட்டிலே வந்துட்டு நூறு ரூபா நூத் தி இருவதுரூபா அப்ப